அலோ ஹலோ
ஆ சொ ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
என்ன பண்றிங்க இப்பயாச்சு சாப்பிடிங்களா இல்லியா
இல்ல கடையில தா இருக்க பேசிட்ருந்த
ம் நம்ம பேசுனத விட நீங்க ரொம்ப டீப்பா பேசுனீங்களே
ஜாலியா இருந்துச்சு டைம் போனதே தெரியல
அப்டியா அப் ப நா ஒரு ரெண்டு கால் பேசுனே அப்ப ஏன்டா இவன்கிட்ட பேசுனனு நெனச்சி பேசுனியா
அப்டிலா இல்ல சார் நீங்க சார் இப்டில்லா பேசுறீங்க
ம் சூப்பர்
ம்
எங்க உங்க அம்மா எங்க நா பக்கத்திலே தா உக்காந்துனுந்தே அதுக்கப்ரோ கொஞ்ச நேரோ பக்கத்துல ஒக்காந்துருந்தே கொஞ்ச நேரோ வெல்ல போன ஆ சாப்ட சாப்ட டைம்னா நாலாவது போய் சாப்ட வேண்டிதான அ
முடிச்சுட்டு தா போனோ குவாலி முடிக்கணுமே இது முடிக்கணு இந்த டாஸ்க்கு இதோட விட்ட டைம் கெடைக்காது
ஆமா நாளைக்கு கெடைக்கு நாளைக்
அது வரைக்கு லட்டு ஒன்னு சாப்ட்டுட்டு புது
இன்னக்கி தா கடைசிய கடைசி வரைக்கு பண்ண முடியு நாளைக்குலா ஃபுல்லா பிஸியா இருப்ப காலேஜ் போயிடுவ அப்டி போயிடுவ
ஆ அதா இன்னக்கி இந்த கால் டாஸ்க் மட்டு முடிச்சிலானு சொல்ட்டு பாக்குற
ம் இப்ப அப்ப அஞ்சு முடிச்சிக்கிறியா
அத பத்தி பேசக்கூடாதா பேசாதீங்க
ஓகே இம்மா நேரோ அதுகிட்ட பர்ஸ்னலா பேசிருந்தேன் என் மட்டு கேக்கேங்குற
செரி செரி சொல்ற சொல்ற சொல்ற
ஆ இப்ப எப்டி வற எங்க எங்க அத்த எங்க
ஆ அவுங்க பக்கத்துலதா சிச்சுட்டுருக்காங்க
லவ்வுட் ஸ்பீக்கர்ல இருக்கா
இல்ல இல்ல இல்ல இதுல லவுட்ஸ்பீக்கர்ல்லா கெடையாது எதுவு
ஆம் அவுங்க சாப்டாங்களா
ஆ அவுங்க சாப்டாங்க எடுத்துட்டு வன்டாங்க கடைக்கு சாப்பாடு
ம் ஏ நீ வரும் போது சாப்டு வர வேண்டிதானே
ட்ரெஸ் மட்டு போட்டு பாத்துர்லா சொல்ட்டு பாத்தே அதுகப்புறோ டாஸ்க் பாரு ஓப்பன் ஆய்டுச்சுல்ல
ம்
செரி அதையு பாத்துல்லான்னு சொல்ட்டு பாத்தே
இந்த வீட்டு டவர் கெடைக்கிளயா
ஹலோ
ஏ வீட்ட டவர் கெடக்லயா ஹலோ
ஆ கேக்குது கேக்குது கே
ஹலோ
ஆ சொல்லுங்க
ஏ வீட்ல டவர் கெடக்லயா
கெடக்கிது இங்க ஒக்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணனா சரி அப்டியே பேசிட்லான்னு சொல்டு வந்த கரண்ட் இல்லயா சரி அம்மா கூட இருக்லான்னு சொல்ட்டு வந்தே
ம் கரண்ட் இல்லியா
ஆ
ம் அதுக்கு சாப்பிட்டாச்சு வந்திருக்கலால்ல சாந்தோர வரைக்கு இருந்துட்டு போலானு
கரெக்ட்டுதா ஆனா சார்ஜர் இல்ல சரி இருக்குற வரைக்கு பேசிட்டு வீட்டுக்கு போயிலான்னு
ம் பேசிட்டு இருக்குப்ப வேர சுச்சாப்பு ஆயிட போது
ஆ ஹ அப்புல்லா ஆகாது
எத்தன இருக்குது எத்தினி இருக்கு சார்ஜ்ரு
தேட்டி ஒன்
பரவால்லியே ம்
ல்ல
ம் ம் எங்க பாலாஜி எங்க
ஸ்கூல் போயிருக்கா
டைம் என்னாவுது எத்தன் மணிக்கு உடுவாங்க
நால்ரக்கு
ஸ்கூல் நம்ப படிக்கும்போதெல்லா நாலு மணில்லா உட்ருவாங்கல்ல
இல்ல நா படிக்கும்போது நால்ரக்குதா உடுவாங்க
நா படிக்கும்போதுலா நாலு நாலு மணிலா உட்றுவாங்க
சேரி கவுர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்லல்லா நால்ரக்குதா விடுவாங்க சார்
ம் ம் இல்ல பைத்திய கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லா ஸ்கூலுமே அப்ப வந்து நாலு மணிலா உட்ருவாங்க இப்ப கொரோனாக்கு அப்புறதா நால்ரையா மாத்திட்டாங்க உனக்கு மேபி மறந்துட்டு இருக்கலா
நீங்க அந்த காலத்துல படிச்சிருதல்லா உங்களுக்கு அப்டி தெரியு நாங்க ஜென் சி கிட்ஸு
நாங்க என்ன கிட்ஸ் மேடம்
ஜென் கே
கேதா என்னா ஒனக்கு எனக்கு இன்னு ஒரு ரெண்டு வருஷ கேப் இருக்கு அவ்ளோதா
ரெண்டு வருஷனா இருபத்தி நாலு மாச
ஜஸ்ட்டு இருவத்தி நாலு மாச அவ்ளோதா இருவத்தி நாலு மாசன் இழுக்காத
ம்
இருவத்தி நாலு மாசோ கூட முழுசா கெடையாது
ஓகே ஓகே
அதுல ஆமா ஒன்ற வர்ஷோ கேஃப் இருக்கு
ம் ம் எங்க பொறந்தீங்க
எப்ப பொறந்தீங்களா டேட்டு சொல்லு ஃபஸ்ட்டு நீ
அதல்லா சொல்ல கூடாதுங்க
பரவால்ல டேட்டு தான சொல்லு
அதல்லா சொல்ல கூடாது
டேட்டு ஒண்ணு இல்ல சொல்லு பரவால்ல சொல்லு நாப்பது இருக்க ஞாபகோ இருக்கா இருக்கா இல்லயா ஒனக்கு
எப்ப பேஸ்ணோனா
ஆ
எப்ப பேஸ்ணோனா
எப்ப பேஸ்ணோ இல்ல மாத பார்ட்டே என்ன டேட்டு ஞாபகோ இருக்கா
யார் பர்ட்டே டேட்டு
யாருது இப்ப கேட்ருந்தே பர்ட்டே டேட்டு என்ன கேக்குற நீ சொல்லு
ஒ பர்ட்டே டேட்டா
அ சொல்லு
டொன்டி ஃபைவ் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ்
பரவாயில்லையப்பா ஞாபகோ வச்சிகிறிங்கோ
ரொம்ப பண்ணாதீங்க சாரு
ம் நீங்க பா நீங்க தான கேட்டிங்க எப்பயோ
ம் பாகவன் போலாமா
ஆ போலாமே
நீங்க எல்லாத்துக்கு ஓகேன்றிங்க ஒங்க அக்கா வேணான்றாங்க
ஏ
தெரில
அப்ப நம்ப போவோ
வேனா
ஏ
டிராவல் ட்ரிப் போன தா ஜாலியா இருக்கும்
ஜோலியா இருக்குமா
ஆமா
ஆமாவா
அம்மா
இது நம்ப ஃபோன் இல்ல இது இல்ல இது ஒரு இது நா அப்டிலா பேசக்கூடாதுன் இங்க ஒரு இன்ஸ்ட்ரக்சன் சொல்றாங்க ம்
சாம்பார் சாதொ செய்ய தெரியுமா
சாம்பார் சாதமா சாப்ட வேணா தெரியு சாப்பாடல்லா செய்ய தெரியாது
சூப்
உங்களுக்கு
சமைக்கவு தெரியு சாப்படவு தெரியு
சமைக்கிற மட்டுந்தா பண்றிங்க எங்க சாப்புறிங்க இப்ப ஒடம்ப பாருங்க மணி நால் ஆச்சு இன்னு சாப்புல்லா
பொறிமையா சாப்ட்டுகலா
நாளைக்கு ஒரே அடியா நாளைக்கு செத்து சாப்பிடா வேண்டியதுதான
ஆமா ஓகே டன்
அடுத்த வார சாப்பிட்டுகங்க அப்டி ஒரு ஒரு வார்த்துக்கு ஒரு வாட்டி சாப்ட்டுகங்க
பசிக்குள்ள அப்றோ
ம் இப்ப மட்டு அப்பா
முடியாது
பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க அவங்ககிட்ட மாட்டிவுடவா ஸ் அப்பா செந்த பசில மைக்கு வச்சு கத்தவா ஹலோ
ம் சொல்லுங்க
சீரா பேசு
ஆ சேரி சேரி ஓகே நா அப்ற அங்க மழ வருதா
இங்க மழ வரல எப்ப பாத்தாலு என்ன ஏதோ சவுண்டா பேசு வாங்க ஹலோ அதுக்கே அடிக்கிற சொல்லு
அலோ
அலோ அலோ
மழ வருதாங்க
இல்ல ஒரு மாரி இருடிட்ருக்கு அங்க மழ வருதா
இங்க அப்டிதா இருக்கு வர மாரி இருக்கு மழ வருமான்னானு தெர்ல
ஆ வர கூடாது நா ஆமா நாலாண்ணைக்கு வர சொல்லுங்க
நாளாண்ணைக்கு வர சொல்லவா
ஆமா உங்கள
ஆமா கஷ் கஷ்னு இருக்குது அதுக்கு வந்துதா ஆகணு
ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ண சொல்லுங்க இவ்ளோ நாள் வெயிட் பண்ணீங்க அப்பறோ
ம் ம்
பேசாம இரு வீட்ல எல்லா வேல செஞ் இருக்காங்க
வெட்டியா இருக்கீங்களா
யார் நானா
ஆ சரியா போச்சு
சல தா போரும் போது
ம்
நா போசுறது தெளிவா கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது நா பேசுறது கேக்குதா
ஆ இதுக்குணமா திதா வெக்கேட் பண்ரது டென்ஷன் ஆயிருவே அப்பரோ நானு நீந்தான் என்ன அடிச்சிட்டே இருக்கு
அடிக்கிட்டு தப்புல தப்புல
அடிக்கிட்டு தப்பு இல்லையா
ஆமா
ஆமாவா ஆக்குற தானே போறங்க புடிங்க நாளைக்கு வந்து நேரில் சொல்லுங்க நசுக்கறேங்க நானு
சார் பாத்து பேசுங்க
ம் என்னா பண்ணுவீங்க
நேர்ல வந்தா அடி விழு
பாப்போமே நாளைக்கு
ம்
அப்ப நெத் இது இங்க உக்காந்துனு என்ன டென்ஷன் ஏத்துது ஆ
டென்ஷன் ஆகாம இருக்கு சொல்லுங்க
அப்டி பேசக்கூடாது இப்டி பேச கூடாது சொன்னா டென்ஷன் ஆகாது
ஆமா அவங்க சொல்றது தா கேட்கணு அவங்க சொல்றதுதா கேட்கணு
இப்ப நீங்க எப்டி பேசுரிங்க
இப்பியா நாங்க பேர் யூஸ் பண்ணல எதுவுமே யூஸ் பண்ணல
ம் சும்மா அரமண் நேர் பேசுமா இது சொன்னா தெரு ஹலோ
ஹலோ
ஆ ஹலோ
ம்
ஒரே நிமசோ எத்தன நிமசோ ஆச்சு அ
போட்டு அடிங்க நல்லா போட்டு அடிங்க அடிங்க போடு போடு போடு போடு போடு போடே